நீங்க என்ன ஒர்க் பண்ணுன் தான ஆசப்படுறீங்க ஹலோ எனக் கூட அப்டிந்தாங்க உங்க வீட்டுக்காரு காசுலா உங்கிட்ட தந்துருவாராங்க
ஆஹா இது வரைக்கு எட்டு வர்ஷோ ஆவுது ஒண்ணுமே தந்தது கெடையாது
அதே ஃபீலிங் தாங்க எனக்கு
இப்பதா வந்து ஃபோன்லே எல்லாமே டிரான்ஸ்பர் பண்றாங்கல்ல இப்போ ஒரு கடைக்கி சின்ன கடைக்கி போனா கூட அங்க ஃபோன்பே ஜி பே
கரெக்ட் தாங்க ஒனக்கு அக்கவுண்ட்ல காசு தராரா
அப்பெல்லா எதுமே கெடையாது அப்பெல்லா எதுமே கெடையாது
எனக்குமே அவுங் காசுல செலவு பண்றது எனக்கு என்னவோ ஒரு மாரி இருக்குங்க எப்படா நம்ளுக்கு வேலைக் போவோ எப்படா நம்ம சேல்ரி வாங்குவோ நம்ம காசு நம்ம எடுத்து செலவு பண்ணுவோ அப்டின்ற மாரி ஃபீல்லா நறைய இருக்கு எனக்கு எல்லாமே வாய்ன்டு வந்து தருவாங்க இருந்தாலு வந்து அவுங்கிட்ட கே கேக்குறது வந்து எனக்கு எங்க வீட்டுக்கார் தா எல்லாமே அவுருதா இருந்தாலு எனக்கு கஷ்டமாருக்குங்க நீங்க எப்டி ஃபீல் பண்றீங்கன் தெர்ல ஏ
கே அப்டிதாருக்கு
இவ் வச்சா காசுருக்குகறதுனால தான இப்டி பண்றாங்க அப்டின்னு நெனப்ப நானு அப்பப்ப இவரு காசுலே வாழக்கூடாது நா அடிக்கடி சொல்வனே ஏ பையே பெருசாவுட்டுங்க நா பாத்தரோ கழுவுற வேலைக் கூட போவே ஆனா ஓ காஸ் ச வாங்கி நா செலவு பண்ண மாட்டே அப்டி சொல்வே பாக்கறே பாக்கறே மேடம் பாத்தர கழுவ வேலக்கி போறீங்ளா பாக்கறே பாக்கறே யாரு ஒன்ன கூப்பறாங்க பாக்கறே அப்டி சொல்லுவாரு அவரு இவரு இந்த வேலய செய்ய மாட்டாங்களா வீட்டு வேலய இவங்க போறாங்களா பாத்தர கழுவ அப்டின்னுவாரு கவுர்மண்ட் வேலைக்கி படினா படிக்க மாட்ற கவுர்மெண்ட் வேல ஈஸியா அவங்க கெடைக்கிது கொஞ்சமாவது மனசாச்சி இல்ல அவுருக்கு எப்ப போய் கவுர்மெண்ட் வேல படிக்கிறதுங்க நீங்க சொல்லுங்க அவுரு ரெண்டு கொழந்த பெத்துட்டா என் படிக்க கூட நம்க்கு எங்க டைம் கெடைக்கிது
அது வேணா ஓகேதா
இப்போ என்னால்லா படிக்க முடியாதுங்க பேஜ் பை பேஜா படிச்சி நா கவர்ம பத்து வர்ஷ படி பதினோரா வர்ஷ பாசாவனாரு நா பத்து வர்ஷ படிச்சி லைஃபு வீணா போற துக்கு எ லைஃபே முடிச்சிரு அந்த பத்து வர்ஷத்துல நா அதுக்கப்பற உயிரோட இருப்பனா இல் லன்னன்னா கூட எனக்கு தெரியாது படிக்கிறதுல என்ன ஃபுல்லா செத்து சொல்றியா அப்டின் நானு உங்ளால செய்ய முடிலனா ஏ மேல தின் தா தினுத்தாதீங்க அவர் படிச்சாரு எக்ஸாம்க்கு ஒன் ஃபிஃப்டி வரிக்கு மார்க் எடுத் தாரா மேரேஜ்கு முன்னாடி நீ ஆவாது ஓ தப்பு ஃபேமிலி சுச்சுவேஷன்காக நா வேலை க்கு போய்ட்டே அப்டின்னாரு நீங்க ஆவாது ஒங்க தப்பு ஒங்க மேல இது ஏ மேல தெணிக்காத நீ வேலைக் போற வேலைக் போறன்னு சொல்றல்ல கவுர்மெண்ட் வேலைக் போனனா ஒனக்கு ஒரு மரியாத பவர் இருக்கு யுவராணி நீ எனக்கு சேலரி சம்பாரிச்சினு வந்து நீ தந்துதா அந்த ஃபேமிலி ரான் ஆவபோறதுல்ல அவரு சொல்லுவாரு நீ வேலைக்கு போனா போனாலு ஒரு கெளரவமான வேலைக்கு போ அப்டின்னுவாரு அப்போதா எனக்குத எ பொண்டாட்டி வந்து கவர்மெண்ட் வேலய கடிச்சா எப்டி நல்லா இருக்கு எனக்கு அப்டிதாங்க ஆச எ புருஷ கவர்மெண்ட் வேலைக்கு சொன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு நா படிச் சு வீட்டுல இருக்குறா நீ வேலைக்கு போண்ணுவாரு அப்டி சொன்னம்னு வெச்சுக்கீங்கயே அவர் சொல்லுவாரு நீ நா வாங்குற சேலரி உன்னால வாங்க முடியுமான்னுவாரு முடியாதுன்னு உங்களுக்கே தெரியு தெரிஞ்சதுனால தான நீங்க சொல்றீங்க அப்டின்னுவாரு நா சொல்லுவ
ஆ ஆமா
அப்ப அதுக்காகதானேங்க நீங்க சொல்றீங்க அப்டின்னுவ பாரு சட்டோ பேசிவிரா நீ என்னால உங்கிட்ட பேசவே முடியாது நீ போனி அப்டின்ருவாரு
தயவு செஞ்சு அப்டின்னு முடிச்சுவாரு நீ எங்கேயாவது போ வேலைக்கு போறியா எங்கயாவது போ உனக்கு யார் வேல தரா பாப்போ அப்டின்னுவாரு ஆமாங்க ஆ அதுதா சொல்றேனே நா படிச்சுட்டு இப்ப எனக்கு ஒரு புரோக்ராம் பண்ண கூட எனக்கு வந்து இது இல்ல மறந்து போச்சு எல்லாமே எனக்கு இப்ப என்ன ஒக்காந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ண சொன்னா நா பண்ண மாட்டே போய் நா கடைல பில் போட்ற வேலையதா ஒக்ந்து சு செய்வே சொல்லிக் குடுத்தா எ பிக்கப் பன்னிப்பே நானு அப்டி சொல்ட்ட ஆ இத நம்பியா நம்ம வாழ்ந்து இருக்க போறோ சும்மா கடுப்பிடிச்சு எப்பட எனக்கு வேலைக்கு போ வேலைக்கு போனோ வேலைக்கு போனோன் தோனினேருங்கங்க அப்பப்ப எப்பல்லா சண்ட வருதோ அப்பல்லா எனக்கு அப்டிதா தோணு வேலைக்கு போயினு ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வெளில போயினுடா அப்பா அவர் சொல்லுவாரு நீ வேலைக்கு போய் ஒரே நாள்ல திரும்பி வந்து நா வேலைக்கே போமா டே நீ சொல்ல அப்டின்னுவார் எகிட்ட பாக்லா அப்டி சொல்லுவ ங்க பாக்குறே எவ்ளோ ட்ரஸ்ட் இருக்கு வேலையில எவ்வளோ இது இருக்கு
பாத்துக்கற மாரினா பரவால்ல
இல்ல இவெ ரெண்டு பேரையு ஸ்கூல் சேத்துட்டுதா இன்னு ரெண்டு வருஷொ கழிச்சு நா சொல்றே இது நடக்கு கறையான்னு எனக்கு தெரில
ஓகே ஓகே ம்
அவனையு ஸ்கூல்ல இவனையு சேத்துட்டு மேடம் வந்து இந்த வேலைக்கே அழுகுறாங்க இவங்க கால்ல ஏந்து பசங்கள ஸ்கூல்க்கு அமிச்சிட்டு இவங்க துணிலா தொவச்சிட்டு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வேலைக்கு போய் வந்து இவங்க மறுபடியு கண்டினியூ பண்ணுவாங்களா இது நம்புற மாரியா இருக்குது அப்டிம்பாரு
ம் ம் ம்
அப்டிதாங்க சொல்லுவாரு அவரு நம்புற மாரியா சொல்றா இவ நம்புற மாரியா இருக்குது அப்டின்னுவாரு சரி விடுங்க எதுக்கு தேவெல்லாம ஆர்க்யுமெண்ட் நடக்கும்போது பாத்துக்கலா அப்டின்னுவா சேரீ எடுக்கணு இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வருதுங்க சாரீ எடுக்கணுனா இருக்கிற சேரீ கட் அப்டின்றாரு அவர்கிட்ட காசு கேக்குதுனால தானே இந்த பிரச்சன நம்மளான நம்மனு எடுத்துக்கோப்பாரு அதெல்லா நெனைப்பாங்க அப்ப ப்போ நான் இன்ஸ்டாவால ஒரு சாரீ வாங்கினே நல்லதா இருந்தது அது மறுபடியு அது வாங்கலாமான் வேற சேரீ இப்ப அந்த சேரீ போய் இப்ப நெறைய சேரீ அவங்க வந்து குரூப்ல ஆட் பண்ணி வு ட்டு நெறய சேரீ போட்டாங்களா அது பாக்க பாக்க நம்மளுக்கு வாங்கணுனு இருக்குது ஃபஸ்ட்ட நா எ எக்ஸிட் பண்ட்டு வெள்ல வரலான்னு பாக்குறே
ஓய் நா வந்து இன்ஸ்டால பாத்துட்டு நா ஃப்ளிப்கார்ட்லதா பாத்தேனே இத வாங்கி குடுங்கன்ன பாத்தே அந்த சாரீ நல்லாவே இல்ல ஒரு மாரி ஒரு மாரி இருக்கு பாக்கவே நல்லல்ல அத எப்டி போய் எடுக்குறேன்ற வாங்கியே தரல இதுவரைக்கு நா கேட்டு ஒரு ரெண்டு மாசோ இருக்கு
அப்புடியா ஏ நல்லா ஃப்ளிப்கார்ட்ல ஃப்ளிப்கார்ட்ல வாங்க அதே வாங்க மாட்டார் நல்லா வருமா அப்ல நா சேரிலா பாக்கறக்கு நல்லாதான்றார் ஆட்ரு போட்டு வாங்கல இன்னு
பாக்குறதுக்கே நல்லா இல்ல இத வாங்கி என்ன பண்ண போற
ம் உங்களுக்கு புடிக்கல்லனா உடுங்க எங்களோட சுதந்திரத்த ஏங்க அழிக்கிறீங்க நா கூடத்தா ஒரு சில டிஷர்ட்லா நல்லால்லோனா நீங்க போல அந்த மார்தா ரொம்ப லைட் கலர் எடுப்பாருங்க இவ்ரு அது பாக்கதுக்கே அழுக்கு துணி மாரிதா அந்த கலரே சத்தியம கலரே அப்டிதா இருக்கு அப்டிதா எடுப்பாரு அப்டி தாங்க எடுப்பாரு இவரு ஏ இன்னா டேஸ்ட் இது சத்தியமா நா நெனைப்பங்க இவரு என்ன இப்டி எடுக்குறாரு அழுக்கு கலரு அது ஒரு மாரி வந்து அது பளிச்சுனே இருக்காது போட்டா அவரு அப்டிதா இருக்குமே கேட்டா அதா நீட்டுன்னுவாரு நீ எதா பண்ணு அவரோட இத மாத்த முடியுமா நீ எடு பஞ்சு முண்டாய் கலரு செகப்பு கலர் மஞ்ச கலர் கிரீன் கலர் அந்த கலர் கமாண்ட் அடிப்பார் நல்லா
ம்
சிங்கிச்சா சிங்கிச்சான்னா எடு உண்மயா அப்டிலா சொல்லுவாருங்க அவரு நா வந்து இப்டி இரு ந்துக்குற அப்டின்னுவார் நீங்க வந்து டிசிப்ளின் நீட் அப்டி நீட்டா எடுங்க அப்டின்னுவாங்க நீட்டா எடுங்க டிசிப்ளா இருங்கனா அப்டிதாங்க அப்டி சொல்லுவோ ரெண்டு பேரு நல்லா பேசிப்போங்க நாங்க அவர்தா நல்லா பேசுவானா அண்ணன் டிரஸ் எடுக்க போனா இது அவர் என்ன சூஸ் பண்ணுனுவாரு நா ஆசையா ஒரு கலர சூஸ் பண்ணுனு வந்து வப்பே அது வேணான்றுவார் அவரு நீங்களே யோஸ்சு பாருங்க எப்டிருக்கு அப்றோ நல்லா பாத்துக்பாருங்க இந்த மாரி விஷயோ எங்க ரெண்டு பேருக் ஒத்
ஓகே ஓகே
நீங்க எப்டி நீங்க எடுத்துக் குடுத்தா அவர் போட்டுப்பாரா
ஆ என்னதா செலக்ட் பண்ண சொல்லுவாரு நல்லால்லனாலு அத எடுத் துருவாரு உனக் புடிச்சிருக்கா உனக் புடிச் சிருக்கா உனக்கு புடிச்சிருந்தா ஓகேதா எனக்கு புடிச்ச
ஆ அதுமாரிலா சொன்னா நல்லாதானருக்கு அப்டிலாம்ல்ல மாட்டார் எனக்கு பிடிச்சதுலா எடுக்க மாட்டார் லங்க அவருக்கு புடிச்சிருந்ததா அவர் எடுப்பாரு நா எடுக்கிற கலர அந்த மனுஷே எடுத்ததே இல்லங்க இதுவரைக்கு என்ன கேப்பாரு இது மாரிதா கடைக்கு போனாருன்னு வச்சுக்கே நா இதுக்குன்னே போயி ஒரு அ அழுக்கு கலர எடுத்துன்னு வந்து வப்பே வேனுனே நீ எடுதுன்னு வந்து வைக்கிறயே வ வேனுனே எடுத்துன் வந்து வை க்கிறப்பா இது உண்மயாவே நல்லா இல்லதான தெரியிலங்க உங்க அப்பா தெரிஞ்சுச்சா கண்டுபிடிச்டீங்களா அப்டின்னுவங்க எப்டிருந்தாலு நீ நா சொல்றத எடுக்க போறதுல்ல என்ன எதுக்கு கேக்குற நீங்க ஏதாது எடுத்துக்கங்க ஏதா பண்ண சொல்ட்டா அவரு வுட்ருவாரு அப்டிதா போய்ன்னுருக்கு எங்க ரெண்டு பேருக்கு நெறய விஷயத்துல ஒத்தே போவாதுங்க எனக்கு அவருக்கு சண்டைதா போட்டுக்போம் அப்பப்ப நல்லா பாத்துபாரு ஆனா சண்ட போடுவோம் கொழந்தல்லாம் பாத்துக்கே மாட்டாருங்க எவ்ளோ கடுப்பாகு தெரிமா எனக்கு ச ச ச சச்ச என்ப் அந்த பசங்க வந்து இங்க பாருங்க நம்மளே நா அடிச்சு தண்ணி தெளிச்சாக்கூ பசங்க கொழந்த அப்டிலா நம்மளே பாத்துக்கனுனு சேரி ஓகே அம்மா நம்ம தா பாத்துக்கணும் அவங்க வர்ராங்கல்ல வந்து கொஞ்சோ நேரோ பாத்துக்கலால்ல ஐயோ பசங்க கத்துது இவரா என்ன பண்ற நீ அங்க வந்து பார் ருவா இப்டிதா சொல்லுவா டி ஆமாங்க அப்டில்லாம் சொல்லுவாரு
வந்து
கொஞ்சோ பேசாம ரொம்ப கொழந்தயா இருப்பாங்கல்ல அப்பதா வந்து என்ன கூப்டுவாங்களே தவிர மத் மத்தபடி ஒரு வயசுக்கு மேலலா பேச ஆரம்பிச்சிருவானுங்கல்ல அப்பெல்லா சொல்றே அப்பெல்லா அவருதா பாத்துக்ப்பாரு நா வந்து வேல செஞ்சுட்டு வர வரைக்குமே அவர்தா பாத்துக்பாரு அதுக்கப்றோ ஒரு சில டைம் அவர்தா பாத்துக்பாரு
இவங்கதா வேலைக்கு போய்றாரே காலைல போனாருனா நைன் ஓ கிளாக் போனாருனா நைட்டு ஏழு மணிக்குதா வராரு வந்து எனக்கு டயர்டாருக்குன்னுவாரு நா என பசங்க வந்து அப் பா கிட்ட அவன் எங்க எங்க வீட்டுக்காருங்க பாருங்க அடிக்கவே மாட்டாருங்க பசங்கள ஒரு அடிகூட அடிச்சதில்ல நா வெளுத்து வாங்குவே என் பசங்கள போட்டு ஏன் பை யே அவ்ளோ சேட்ட பண்ணுவாங்க வெறுத்து ஏம் பையே வந்து எப்டி நா வந்து கொழந்தைலதா வரோ வாங்கி பெத்தனோ ஃபஸ்ட்டு பைய வந்து ரொம்ப பொக்கிஷோ எங்களுக்கு கொழந்த இல்லாம அவன்பொறந்தா அவன நா அடிக்கவே மாட்டே எது ரெண்டாவது கொழந்த வர்ர வரைக்கு
ஓ
ரெண்டாவது குழந்த வந்தவ உன வாங்கன உத இருக்கு பாருங்க செம உத வங்கானான் ஒரு நாள் த அவ அடிப்பாங்க அவன் பலார் பலாரு அடிச்சிருவா எது அடிக்றேன பா பாவமா இருக்கு அவ பண்ணது பளார்னு அடிச்சுடுவா அவ போட்டு அடிப்பா குழந்தையில அவ மேல அவ ஏறி நந்துட்டாங்க பொறந்த ஒரு ஒரு ஒரு ஆறு நாள்லயே அவ மேல ஏறி இறங்கிட்டா வயித்துல கால வச்சுட்டா பயந்துட்டு நாங்க எல்லா ஒரு நிமிஷோ தூங்கிடுந்தா அவ என தா நினைச்சா தெர்ல ஏறி இறங்கிடா அவ வெயிட் கம்மியா இருக்குறதுனாலயே என்னமோ
கொழந்தையா இருக்கிறதுனால பாத்து வச்சிருக்கணு
அ அவனுக்கு ரெண்டு வயசுங்க இவ பொறக்குபோது ஆனா அவனுக்கு வந்து அவ அவ பொறந்த ஓனே
அதுவு சின்ன புள்ள தான
ஆமான்டா அவ எப்டி தெரியமாங்க பிறந்த தூக்கின்னு வந்த உனே அவ எனா சொல்ட்டா ஆ யார் இது நவ்ரு எங்க அம்மாமேல நாதா உக்காருவே கொழந்தய அம்மா உடு உடு அம்மா அவ அப்ப பேசுவா நல்லா அம்மா உடு உடு யாரு இது தூக்கின் போ எட்டகே ஆ என உக்கார வைங்க எங்க அம்மா மடி ல்ல அப்டின்னு சொல்லிட்டு கத்தனா தம்பிடா தம்பிடானா அவ ஏத்துக்கவே இல்லங்க நா வயித் துல இருக்குபோதே அவன் சொல்லிக்கிறே ஆனா அதெல்லா வந்து இது பைய் அவனுக்கு புரியல அதெல்லா அப்ப ஏதோ சொல்றேன்னு காதுல வாங்கிக்கினா ஆனா வந்து நெக்ஸ்ட் கால் பண்றே சிஸ்டர்
ஓகே